ஹலோ எப் நல்லாருக்கே நீ எப்படிபாருக்க
நல்லாருக்கே பசங்கல்லா எப்படிருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க நேத்து உன் பையனுக்கு நாய் கடிச்சிச்சின்னு சொன்யே எப்டி இருக்கான்
ஆ அது நாய் கடிச்சிச்சு அது பக்கத்துல கிளீனிக் கூட்டு போனேன் அவர் டாக்டர் வந்து உயிரு நாலு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான்வெஜா சாப்டக் கூடாதுன்னு சொல்லிருக்காரு எங்க இந்த பயன் நான்வெஜ் சாப்டாம இருக்கான் ஒரு முட்ட கூட இல்லன சோரே எறங்க மாட்டேக்குது என்ன பண்றதுனே தெரிலா அத வேர
அதுக்கு பதிலா மீல் மேக்கரு பன்னீரு இதெல்லா சிக்கன் மாதிரி செஞ்சு குடு பலாக்காய் பிஞ்சி பலாக்காய் இருக்குல்ல அதுல கூட சிக்கன் மாதிரி செஞ்சு குடுக்கலா
அப்டியா எங்க அதெல்லா ரெசிபில்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அத கத்து நமக்கு எங்க சாதாவா செய்யற குழம்பே ஒழுங்கா வர மாட்டேக்குது இதெல்லா அதெல்லாம் வேற எங்க செஞ்சு கொடுக்கறது
என் பொண்ணுக்கு கூட ஒடம்பு முடியலன்னு சொல்லின்னு இருந்தேன் தெரியுமா ஒரு மாரி சூழ்ந்து சூழ்ந்து பெய்றான் சொல்லிட்டு அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன
என்ன சொன்னாங்க டாக்டரு
கூட்டு போனா பாத்துட்டு பிளட் டெஸ்ட்யடு ன எழுதி குடுத்து காங்க தைராய்டு சுகரு ஹீமோகுளோபின்லா எவ்ளவு இருக்கு அப்டின்னு பாக்கணும்னு சொட்டு குடுத்துயிருகாங்க இன்னன்கி காலையில தான் போயி இங்க பிளட்டு் குடுத்துட்டு வந்திருக்கோம்
ரிசல்ட் எப்போ வருமா
உம் ரிசல்ட் இன்னைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க எங்க எழுந்து நடந்ததானே உட்காந்ததுலயே உட்காந்துட்டு இருந்தா ஒடம்புக்கு ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல அப்புறம் எங்கந்து பசி எடு க்கு செரி பசி எடுக்கலனாலும் இருக்கிற ஒர் எழுந்து போய் தண்ணி வேணும்னா கூட எங்கள தான் கேக்குறா எடுத்துன்னு வந்து கையில குடுத்தாதான் குடிக்கிற அப்புறம் எங்கிருந்து பசி எடுக்கும் பசி எடு த்த தானே சாப்ட முடியு அதுவும் சாப்டுறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போர்ச்சு தரியா காலி ஃபளவர் பொர்ச்சு தெரியா பஜ்ஜி போண்டா போர்ச்சு தெரியா ஆ சாப்றாங்க ஹெல்த்தியா ஒரு காய் பொரியல் பண்ணி கொடுத்தா ஒரு சுண்டல் அவிச்சுக்குடுத்த எங்க சாப்புறாங்க புடிக்கவே மாட்டீங்குது ஓ பசங்க எப்டி
அதுங்களும் அதேதான் நானும் பெருசா ஸ்டரெஸ் பண்றது இல்ல அது அப்டியே பொய்டுச்சு எங்க இந்த பையனுக்கு தான் நான்வெஜ் குடுக்காம சமைக்கிறோ போல அதுவே என்ன பண்றதுன்னு தெரில நீ ஏத சத்தன உளுந்து மாவுல வந்து களி செய்றேது இந்த கஞ்சி ஏதாவது வெச்சு கூடு அப்டி செரியா போயிடும்
எங்க குடுத்தா சாப்டுதுங்க அத எங்க டேஸ்ட்டா வர கேக்குறாங்க நல்லெண்ண விட் ட்டு கொடுத்தா அவ்ளோ நல்லது நல்லெண்ண விட்டு எங்க சாப்டுறாங்க வெறும் வந்து நெய் போட்டு குடுக்குறியா கொலஸ்ட்ராலா பாதாம் போட்டு கொடுக்குறியா அதுல முந்திரி போட்டு குடுக்கிறியான்னு கேக்குறாங்க என்ன பண்றது
ஊன் மாமியார் எப்டி இருக்காங்க
அவங்களுக்கு என்ன ஜம்முன்னு நம்ப கூட நம்ம ஒடம்ப அப்டி பாத்துக்க மாட்டோ சுப்பரா பாத்துக்கறாங்க காலைல நம்ம எழுந்தோனே என்ன குடிப்போம் தீ காபி அவங்க அழ சத்துமாவு கஞ்சி தான் அந்த சத்துமாவு கஞ்சி இல்லனா மோர் காஃபி டீ யே கிடையாது அப்டியும் மீறி காஃபி ஞாபக வந்துச்சுன்னா பூஸ்ட் தா குடிக்கிறாங்க காஃபி குடிக்கற்து கடையாது சேரி ஓகே இது ஓகே ஹேருக்கு செக்குல் ஆட்ன தேங்காண்ணய கொண்டு வந்து அதுல வெற்றி வேரு வெந்தயோ செம்பருத்தி எல்லாத்தியு போட்டு ஊற வெச்சு காச்சிலா தலைக்கி தேக்கிறாங்க ஒடம்புக்கு டவ் சோப்பு ஓகே பரவால்ல டவ் சோப்பு கூட ஆனா நைட் ஆனா படுக்கம்போது ஒதட்டுக்கு வேஸ்லினு மொகத் துக்கு வேஸ்லினு கைக்கு வேஸ்லினு அவ்ங்க பண்ற அநியாய இருக்கு பாரு முடிதா ப்டி ஒடம்பு பாத்துக்குறாங்க ஒ மாமியார் எப்டி
அவ்ங்ளு அதேதா இந்த வய்ல நமக்கே முடி இல்ல ஒன்னு இந்த வய்ஸ்ல அவ்ங்குள்க்ன்ன அப்டி வேண்டி கடக்குதோ தெர்ல
இன்னா பண்றது எல்லா கால கொடுமை
ம் மள்ளிக சாமாலா எங்க வாங்குற
மள்ளிக சாமாலாமா இங்க அ மார்க்கெட்ல ஒரு கட இருக்கு எல்லாமே ஃபெஷ்ஷா இருக் ஒ நல்லாருக்கு பொருளுமே நல்லாருக்கு நீ வேண்னா வா நா ஒன்ன கூட் டு போய் காட்ற அதுல வாங்கிக்கோ
ம் பட்ஜெட்டே செட் ஆவ மாட்டிங்கிது
ஆ இங்க கொஞ்ச வெலையுமே நியாயமாதா இருக்கு நீ வந்து பாத்தீன்னா ஒனக் அது இன்ன ஒன்னு காய்கறிகிள் கூட நம்ப வீட்டு பக்கத்லே காய்கறி கட இருக்கு அந்த காய்கறி கடையில வந்து ஆ ஃப்ரெஷ்ஷா ஆர்கானிக் ஃபுட்டு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸு ஆர்கானிக் ஏ ஃப்ரூட்ஸ் எல்லா கடக்கிது உனக்கு வேணுனா சொல்லு அதுவு இந்த சொரக்கா பீர்க்கங்கா ஆ பீட்ரூட் முள்ளங்கி இதல்லா அவ்ளோ நல்லாருக்கு ஃப்ரஷ்ஷா பாக்கம்போதே அப்புடே பச்சையா சாப் டுல்லா போலருக்கு அப்டி இருக்கு ஒனக்கு வேணுனா சொல்லு நா வாங்கி தர
இங்க எல்லாரு ஆர்கேனிக்னு சொல்றாங்க ரேட் அதிகமா இருக்கு ஆனா அது நெஜமாலே ஆர்கேனிக்கான் தெர்லயாமே
இல்ல நம்ப பாக்கம்போதே தெரியுல்ல பூச்சி அடிச்சு போயிருக்கு அங்கங்க ஆர்கானிக்னா ஏன்னா நறைய மருந்து போட்ருந்தா அதுல பூச்சி வராது பூச் அடிச் அங்கங்க ஒன் ஒன்னு பூச் அடிச்சு அது மாரி காய்ங்க இருந்துத்னா அது வந்து ஹார்கானிக்கி தா அப்ற ஏ பொண்ணு கூட படிக்கிறா ஒரு பாப்பா அவளோட அப்பாவும் கீரை எல்லா வள வக்கிறாரு வீட்ல ஏங்கிட்ட ஒரு நாள் பாத்து சொன்னாரு நா வீட் ட்ல இது மாதுரி கீரல்லா போட்ற உங்களுக்கு வேணுனா சொல்லுங்கன்டு அப்ப எனக்கு யார் ஞாபகுமே வர்ல இப்பதா ஞாப் ஞாபகோ வந்தது நீ வேணுனா சொல்லு செரியா நா அவுங்க கிட்ட சொல்றே அப்றோ நீ ஓ ஃப்ரெண்டு யாரோ வந்து ஆ எதோ ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்லா விக்கிறாங்கன் சொன்னியே அத பத் த்தி சொல்லு
ம் ஆமா அவுங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லா விக்கிறாங்க அவுங்க வந்து புரோட்டீன் லட்டு செஞ்சி விக்கிறாங்கா நீ கூட ஸ்டென்ந்தாஹோல் க்ணு சொன்னியே நீ வேணா பாப்பாக்கு அத வாங்கி குடுத்துப்பாரு அத வந்து இந்த ராகி கேழ்வரகு இந்த சிறுதானியோல்லா போட்டு நெய் ஊத்தி சுத்தமா செஞ்சு தராங்க நல்லாருக்கு வெறு லட்டு மட்டு கூட இல்ல அவ் உங்க தொவயேலு பொடி ஊறுகா என்னென்னவோ விக்கிறாங்க இந்த பெரண்ட தொவையலு வல்லாறா எலையில தொவையலு சாம்பார் பொடிலா கூட க விக்கிறாங்க புளி சாதோ மிக்ஸ் லெமன் சாதோ மிக்ஸு தக்காளி சாதோ மிக்ஸு இதுக்கப்பறோ நான்வெஜ்ல ஊறுகாவல்லா கூட வெக்கிறாங்க ப்ரான் ஊறுகா சிக்கன் தொக்கு ஊறுகா இதெல்லா நம்ம ஹாஸ்டல்ல தங்குற பசங்களுக்கு கூட நம்ம குத்தம்ச்சுன்னா அவுங்க சாப்பாடு அங்க கூட போட்டு பெசஞ்சி சாப்ட வசதியா இருக்கு ரேட் ஆனா கொஞ்ச அதிகமா தா இருக்கு ஆனா வந்து ப்ராடக்ட் குவாலிட்டிலா அவுங்க எந்த விதத்துலயையு காம்ரமைஸ் பண்றதில்ல. இந்துப்பு தா போட்றா ங்க நல்லெண்ண தா ஊத்துறாங்க அதனால வாங்கலாம் போல நீ வேண்னா சொல்லு நா வாங்கி குடுத்து அனுப்புறே
அது பிரச்சன இல்ல பைசா பிரச்சன இல்ல பைசா குடுத்தா கூட எங்க நல்ல பொருளு கெடைக்குது எங்கிமே கடைக்க மாட்டடிங்குது இது மாத்ரி நம்பிக்கையா யாராவ்து சொன்னா மட்டுந்தா நம்மளுக்கு அந்த விஷயமே கெடைக்கிது செரி உங்கப் பையே காலேஜுக்கு அட்மிஷன் போட்ணுன் சொன்னியே போட்டுட்டியா
எங்க காலேஜ் அட்மிஷன் வந்து வாங்கியிருக்கே எல்லா ஒரு ரெண்டு மூணு காலேஜ்ல வந்து ஃபார்ம் பில் பண்ணி போட்டிருக்கே அது வருமான் தெரிய்ல கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் தா இருக்கு ஆனா இவே கேக்குற காலேஜ்ல சீட் கெடைக்குமான் தெரில போட்ருக்கே நா கா காலேஜ்ல அட்மிஷன் பார்ம் கால் வந்தோனே நா உனக்கு போன் பண்ணி சொல்றே உ பொண்ணு பயோ மேக்ஸ் குரூப் எடுத்தானியே அடுத்து என்ன பண்ண போறலா
என்ன பண்ண போறான் தெரியல எங்களுக்கு ஆச அவள வந்து ஐ ஏ எஸ் படிக்க வெக்கணுன்ட்டு அவ ஃபாரன்சிக் சயின்ஸ்ன்னு சொன்னா இப்ப திடீர்னு குக்கிங்ன்னு சொல்றா திடீனு பாத்தா நா வந்து லேப் டெக்னீசியன் அதாவ்து வந்து இந்த ஹாஸ்பட் டல்ல அந்த சர்ச்சரினா எல்லா ம் பொருள்லா எடுத்து வெப்ப பாங்க தெரிய்மா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லா அது பேரு என்னன்னு எனக்கு
ஆ அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்
ஆ அதுதா கரெக்ட்டு கரெக்ட்டா சொன்ன பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ண போறேங்றா திடீர்னு ஆனா என்னன் தெர்ல ஐ ஏ எஸ் பத்தி பேச்சே இல்ல நாங்க ஆரம்பத்துலருந்து ஐ ஏ எஸ் ஐ ஏ எஸ் சொல்லின்ட்ருக்கோ ஆனா ஐ ஏ எஸ் பத்தி பேச்சே கெடையாது இப்போ அத விட்டுட்டு மத்ததெல்லா எதுல இப்ப இருக்க பசங்களோட மைண்ட் செட் டே எதுல போய் நெறையா பணோ சம்பாதிக்கலா போன ஓனே எங்க லேக்ல நம்மளுக்கு சேல்ரி குடு ப்பாங்க அப்டின்னு யோசிக்கிறதுலதா இருக்குது அவுங்களுக்கு ஓ பையே எப்டி செலக்ட் பண்ணா
அவனு அதே மாரிதா பணோ சம்பாதிக்கணு ஏனா இப்ப நம் அந்த பசங்களு தப் இப்ப சொல்ல முடியல அதுதான இப்ப மெயின் மேட்ராவே இருக்கு மணிதான இப்ப மெயின் மேட்ரு அது இருந்தா தா பியூச்சர் அப்டினும்போது அந்த தப்பு சொல்ல முல்ல ஆனா ஸ்டாடிங்லே லாஸ்ட்ல சம்பாதிக்கணுனு கேக்கறதுதா வந்து கொஞ்ச அநியாயமா தெரிய்து நா என்ன பண்றது இந்த பசங்க அப்டிதா இருக்கு அதுக்கேத்த மாரி தா காலேஜும் சேக்கறோ காலேஜ் ஃபீஸ்ஸ கொள்ள வெல விக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கே மூணு லட்சம் நாலு லட்சம் அப்டின்றாங்க இன்ஜினியரிங் காலேஜ்லல்லா நா எப்டியோ நீ எப்டி பிளான் பண்ணி இருக்க அடுத்த வருஷத்துக்கு
என்ன பண்ண போறேன் தெர்ல இந்த வருஷம் படிச்சு முடிச்சாதா எதாவ்து அவுளுக்கு என்ன விருப்பமோ தலைய அடமான வெச்சாவ்து அத படிக்க வெச்சிர்ணு ஏன்னா படிப் சிட் வெச்சுட்டோனா நம்ப லைஃப் வந்து வின் பண்ணிட்டோன் அர்த்தோ அவுங்க படிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்றோ அவுங்க நம்பள பாத்துக்க போறாங்க அதுக்கப்றோ அவ அவ தம்பிய பாத்துப்பா அதனால ஒரு பிரச்சனையு இருக்காது அதனால அவள நல்லபடியா எந்த ஃபஸ்ட்டு அவள செட்டில் பண்ணனு அது தா ஃபஸ்ட்டு இதுவே அவள செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்றம் மத்த வேலைய பாக்கலான் இருக்கே அதுக்கப்றோ உங்க வீட்ல முருங்கக்கா காச்சா ரொம்ப நல்லாருக்கு உங்க வீட்ல காச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நா வந்து வாய்ங்ட்டு போற
ஆ கண்டிப்பா அது எங்க அது பூ புடிக்குது ஆனா பூ கொட்டி கொட்டி போயிடுது முருங்க மரமா அப்டிதா இருக் க்கு மாமரமு அப்டிதா இருக்கு சத்தே இல்ல ரெண்டுதுக்கும் எதாவ் ஒரம் மாதிரி எதாவ் போடணும் உனக்கு எதாவ் ஒரம் எதாவ் தெரிஞ்சா நம்ம வீட்லே ரேட்டுக்கு கம்மியா சொல்லு வாங்கி போல்லா காயும் நல்லா இல்ல மாங்கா மரத்ல மாங்கா காய்க்குது இனிப்பும் இல்ல ஒரு மாரி டேஸ்ட்டே இல்லாம சல்லுன்ருக்கு
செரி செரி நா சொல்ற இங்க பக்கத்துல ஒரு ஆ இது கார்டன் இருக்கு அவுரு நா அந்த அண்ணா எனக்கு நல்லா தெரிஞ்சவரு தா அவருகிட்ட சொல்லி நானு உனக்கு அந்த ஒரம் என்னன்னு அதாவ்து வந்து அதுவும் ஆர்கானிக்காவே எந்த பூச்சிக்கொல்லி மாரி அப்டி இல்லாம நல்லா இருக்கற மாரி நா பாத்து உனக்கு நா வாங்கி தரே செரியா சாப்ட்டியா
இன்னு இல்ல இனிமேல் தா நீ சாப்ட்டாச்சா
நானு இனிமேல் தா சாப்புன்னோ ரொம் நாளாச்சா உன்கிட்ட பேசி அதா பேசிட்டு சாப்புலா அப்டின்ட்டு தா கால் பண்ண அதுவும் நேத்து ஃபோன் பண்ணும்போது இந் மாரி நாய்க்கடி ச்சிச்சுன் சொன்னீயா செர் அதுதா நாய் எப்டி கடிச்சுது என்ன ஆச்சு கொழந்த எப்டி இருக்கா என்னன் கேக்கலான்ட்டு தா ஃபோன் பண்ண நீயும் பசங்களுக் கு சாப்பாடு குடு நான்வெஜ் குடுக்காது அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணு
செரி ஓகே டி செரி நீ பாரு நா அப்றமா கால் பண்ற உனக்கு
கண்டிப்பா கால் பண்ணணும் சரியா அடிக்கடி ஃபோன் பண்ணு எனக்கு ஓகேவா
கண்டிப்பா டச்லே இருப்போ நீ வந்து அதுக்கப்றோம் எங்யா வெளில போன்னா அந்த கார்டன் போம் போதுலா கூப்டு நானு வர்ற
ஆ செரிடி வெச்சுட்டுமா ம் பாய்
உம்